ஹலோ
ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி ம் கேக்குதுங் தோழி
சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
ம் நானு சும்மாதா தோழிருக்கே நீங்க
ம் நானுந்தா தோழி இந்தா பசங்க இப்ப வந்துருவாங்க அடுத்தடுத்து இனி வேல ஆரபிச்சிரு பசங்க வந்தோனே எதாது சாப்ட வெய்க்கணு அவங்கள அடுத்து படிக்க உட்கார வைக்கணு அடுத்த குட் நைட் அப்டியொ ஹோம் ஒர்க் முடிக்க வைக்கணு நைட் சாப்பாடு குடூத் தூங்க வைக்கணோ இந்த மாரி ஏ இதுக்கப்ரோ ரொம்ப பிசியா ஆயிடு ஆமா கண்டிப்பா இந்த ஒரு நா மூண் நால் மணி வரிக்கு தா ஃப்ரியாருப்பே அதுக்கப்றோ பசங்க வந்து த்தாங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கு ஃபுல்லா அவங்களோடயேதா இருக்கனு அவங்க தூங்குற வரைக்கு வேலையே தீராது அப்டியே போய்ட்ருக்கு சேரின்னா ம் எதா தலைப்பு பேசுவோமா ம் என்ன மாரி தலைப்பு பேசலா எதாவுது தலைப்பு சொல்லுங்க பேசலா
ம்
உங்க ம் என்ன தலைப்பு பேசலாந் தோழி
வரலைங்ளே
ம் ம்
ஒங்களுக்கு செடி வளக்கலா புடிக்குமாங் தோழி
ஆ பிடிக்கு தோழி பட் ஆனா வந்து என்ன சொல்றது இங்க இப்ப நா இருக்ற வீட்ல இப்போ வக்கிற அளவுக்கு இது இல்ல சோ நம்ம அடுத்து வீடு கட்டி போனா வக்கணுன்ற ஒரு ஆசருக்கு நீங்க செடி வளக்குறிங்களா நம்ம நம்ம வீட்டுக்கு நம்ம சமைக்கிற அளவுக்கு ஒருய்ய காய்கறி வச்சா கூட போதூல்ல தோழி இப்பல்லா வந்து காய் வந்து ரொம்ப அப்பல்லா ஆர்கானிக்காருக்குறதே இல்லயே எல்லா மா மருந்து வெச்சுதா எல்லா பழுக்க வெக்கிறாங்க மருந்து வெச்சு ப்தா எல்லா செய்யிறாங்க அனுப்புறாங்கன்ற மாரி நெறய விஷ்யோ வருது அதெல்லா எந்தளவுக் க்கு நமக்கு வந்து உடலத்துக்கு உள்ளுக்கு நல்லதுன்றது நமக்கு தெரியல சோ அப்படின்ற பட்சத் இதுல வந்து நம்ம வந்து நம்மளே நமக்கு நம்ம யூஸ் பண்ற காய்கறி எல்லா நம்மளே வெச்சு வெச்சுகிட்டோம்னா ரொம்ப நல்லது என்ன பொறுத்த வரைக்கு நீங்க எது இப்ப செடி வளக்குறீங்களா
நாங்க அந்த மாரி காய் செடிலா வைக்கல தோழி பூச்செடி ஆனா இருக்கு நாலஞ்சு பூச்செடிருக்கு அப் அப்பேய்லருந்தே இந்த மாரி காய்ச்செடிலா எங்க வீட்ல வெக்க மாட்டாங்க பூச்செடிதா எனா நா இருக்க ல அதனால ஆமாமா நாங்க மின்ன பஸ் திருந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப பூ பூக்கு அது பெரிய செடியாவே வளந்துருச்சு நெறைய பூ பூக்கு வ கட்டி வைக்க ஆள் இருக்காத மாருக்கு
அந்தளவுக்
அப்பல்லா வேற நா ஸ்கூல் டைமுங்ளா ஸ்கூல் டைம்ல வந்து பூ வெச்சுட் போக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த லீவ் டைம்ல வச்சாதா அப்புறோ வீடு புதுசா கட்டவு அந்த செடியெல்லா எடுத்துட்டாங்க இப்பதா கொஞ்சமா வளந்துருக்குது ரெண்லயுமே
செரி செரி செரி செரி
கொஞ்ச கொஞ்சமா பூக்கு அதே ரோஸ் செடி வச்சிருக்தோழி எங்க பொரியம்மா வீடு வச்சிரு க்காங்க அந்த பூவும் நா தா வச்சுப்ப
ஆனா நல்லா இருக்குல அந்த செடியில அது பூ பூக்குறதா இருக்கட்டு அத லைட்டா மொட்டா இருக்கும் போது பாக்கறதுக்கு அத பூவா இருக்குபோது பாத்துறதுக்கு அத எடுத்து தலையில வைக்கிறது
ஆமா கண்டிப்பா ஆமா நானு அப்படிதா பாத்துக்கிட்டே இருப் பா அப்றோ பறிக்க தோணுச்சுன்னா பறிச்சு கட்டி வச்சுப்பே அதே ப்ராப்ளம் சின்ன பிள்ளைங்க வருங்களா அப்றோ அதுங்க ரோஸ் பாத்துச்சிங்கன்னா அதுங்களுக்கு பறிச்சு குடுப்பே
ஆமா அத பாக்குறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு பட்டன் ரோஸா இருக்கட்டு அது விரிஞ்சு கலரா இருக்கு கலர் கலர் ரோஸா இருக்கட்டு அதெல்லா வந்து பாக்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இருக்கு எங்கயாவது பானா பாப்பே எங்கயாவது பாப்பே பட் ஆனா எனக்கு பரிக்கன்னனு தோணாது ஆசையா இருக்கு எடுத்து தலையில வைக்கணும்னு ஆனா அது அப்டி இருந்தாலே அழகா இருக்குமே எதுக்கு அத வேற போய் பறிச்சுக்கிட்டு அப்டின்ற மாதிரியு தோணு யாராவது பறிச்சு கொடுத்தாங்கன்னா வச்சுக்குவே நானா போய் பறிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாரியா இருக்கு பசங்க நார்மலா செடிய புடிச் விளையாண்டாலே எனக்கு கோவ வரும் ஒரு திட்டுவே இல்லடா செடியெல்லா தொடாதீங்க பாவோ அது எதுக்கு அத போட்டு பிச்சுக்கிட்டே இருக்க அப்டின்ற மாரி இருக்கு நம்ம பசங்க சும்மா இருக் க்க மாட்டாங்க சும்மா எதாவது பாப்பாங்க வெளியே நடந்துட்டு இருக்கும் போது போய் செடி ஏதாவது நேண்டுவாங்க ஒண்ணு அத புடிச்சு இழுப்பாங்க பிப்பாங்க டேய் அந்த மார்ல்லா பண்ணாதீங்கடான் சொல்லிக்கிட்டே இருப்பே ஓ அது நமக்கு எப்பைம்மே வந்து அந்த செடிய பாக்கும்போது அது அழகா இருக்கு அப்டின்ற மார்தா இருக்கும் பட் ஆனா எனக்கு ஆச தா கார்ட்னிங் பண்ணனு அப்படின்னு எல்லா செ காய் எல்லாமே இது பண்ணான
பெருமே வந்து செடின்னா அவ்ளக்கு தண்ணி அவ்ளோ ஊத்துவாங்க டெய்லிக்கு
ம்
நெறையா
நல்ல விஷ்யோ ஆமா கண்டிப்பா நல்லது நமக்கு நம் இப்ப நம்ம வீ ட்ல இருக்கிறதே வந்து அவ்ளோ நல்லது நம்ம இப்ப வெளில்ல வெளில்ல எங்கேமே போ வேண்டிது இல்லையே நம்மளே அப்படியே பறுச்சு அப்டியே சமச்சுக்கலாமே ஃபிரஷ்ஷா கரெக்டா அந்த அந்த டைம் மட்டு அது அத பத்தி நல்லா டீட்டெயலா தெரிஞ்சுக்கிட்ட அத வைக்கணுன் எனக் ஒரு ஆச இந்த இந்த இதுனா வந்து இந்த செடி தா வந்து இவ்வளோ நாள் இது பண்ணனு இதுக்கு இது இததல்லா பண்ணனு அப்படின்ற மாரி எல்லா டீடையயா கத் த்துக்கிட்டு அதுக்கு அப்புற அத செஞ்சோம்னா அதோட ஃபுல் பலன் என்ன சொல்றது அதோட ஃபுல் டீட்டியல் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா இந்த டைம்ல இது இப்படி இருக்கு இந்த டைம்ல இது இது இது பறிக்கணு இந்த டைம்ல இது இது செய்யணு இந்த டைம்ல இத போடணு இதுக் இவ்வளோ டியூரேஷன் ஆவு அப்டின்ற டீட்டெய்ல்ஸ் எல்லா தெ தெரிஞ்ச்சுன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாரி எப்டி எப்டி வெக்கலா எப்டி அரேஞ்ச் பண்ணலா அப்படின்ற மாரி இருக்குல்ல சோ அந்த மாரி தெரிஞ்சுக்கிட்டு வச்சா ரொம்ப நல்லது பசங்களுக்குமே இப்ப எதாவ் செடி இப்ப அதுவும் போல இந்த இது மடுந்து செடிய எல்லா வச்சது வைக்கணுன்றது ரொம்ப இது ஹலோ
ஆ
தோழி கேக்குதா
ஆ கேக்குதுங் தோழி உங்களுக் கேக்குதா
பூர வள்ளி ஆ கேக்குது கற்பூர வள்ளியா இருக்கட்டு அப்புற இந்த துளசி செடியா இருக்கட்டு அப்புற இந்த வெத்தல செடியா இருக்கட் டு இதெல்லாமே வந்துருச்சு வச்சுக்கோங்க நம்ம வேற எதும்மே மருந்தே தேவ இல்ல அதையே எடுத்து நம்ம இப்ப சளிப்பிடிச் சுருக்கா பிள்ளைங்களுக் சளி புடிச்சிருக்கா டக்குன் ரெண்டு கற்பூர வள்ளி ரெண்டு் இலைய எடு த்து துளசி எடுத்து போட்டு நம்ம அப்டியே நம்ம செஞ்சுக்கலால சோ அந்த மாரி வந்
ஆனா இந்த சைடுல்லா அது ரொம்போ ரேருதா
அப்டியா
வெறு பூச்செடி தா அதுவு அதிகோ அதிகோலா இருக்காது எதோ ஒவ்வொரு ஒவ்வொருத்திங்க ரெண்டு பேரு வச்சிருப்பாங்க
அவ்ளோதா இருக்கு என்ன இப்ப வந்து அந்த ஃப்ரீயா எடமே விடமாட்றாங்கல்ல தோழி முன்னாடியெல்லா வந்து தனியா வந்து எட இதுக்குன்னே செடி வளர்க்குறதுக் னே தனியா எட வச்சு கட்டுவாங்க முன்னாடி ஆ அப்டியே முன்னாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா செடியாதா இருக்கு அப்பல்லா அப்டி யோசிச்சாங்க இப்ப யாரு அப்டி யோசி க ஒரு சின்ன எட இருந்தாலு அதுல ஒரு ரூம் அப்டின்ற மாரி மாறிருச்சுல சோ அதனால வந்து ரொம்ப அதிதா தா இருக்கு ச இந்த மாரி கார்டன் நீங்கலா ஃபுல்லா வீடு வச்சு அது மாரி பண்றது எல்லாமே இப்ப ரொம்ப அரிதாயிருச்சு அதனால ஒரு சின்ன எட இருந்தாலுமே அதுல எதோ ஒரு போட்டிக்கோவோ அல்ல அது எதோ ஒரு இதாவோ யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு மோட் ரூம்மாவோ ஒரு ஸ்டோர் ரூம்மாவோ அந்த மாரி வந்து தாது ஒரு இது பண்ணிறாங்களே ஒழிய அர வந்து அந்த எடத்த விட்டுட்டு இது பண்ணணுன்ற மாரி யாரும் இப்ப யோசிக்கிறது இல்ல எல்லா எடத்தையு வந்து யூட்டிலைஸ் பண்ணி வீடு கட்டணுன்ற மாரி மைண் செட் தா எல்லாத்துக்கு இப்ப இருக்கு
ம் ம்
அதுனால வந்து இது இப்ப ரொம்ப நேர் ஆயிச்சு ஆனா இருக்காங்க கார்னிங் வச்சு இது பண்றவங்களு இருக்காங்க முன்னாடி அதுக்குன்னே எட விட்டு அத ஃபுல்லா மெயிடென் பண்ணி அத மெயிடேன் பண்ணு அதா ப்ரச்சன கரெக்டா அத மண்ண வச்சு அது டெய்லி தண்ணிய ஊத்தி அத பராமரிக்கணு அத பராமரிச்சோம்னா நல்ல அது நல்லாருக்கூ இல்ல ஒரு நாள் நம்ம இல்ல ஒரு நாள் நம்ம வெள்ல போயிட்டோ இல்ல எங்கயாது போயிட்டோனா அது காஞ்சி போய்ரூ அம்மா வீட்லலா அப்புடிதா மருதாணி செடி இருக்கூ சோ அதெல்லா வந்து ஹலோ
ஹலோ
ஏ உங்க நீங்க உங்க சவுண்டே இல்ல
கேக்குது கே பேசிட்டுதா இருக்கே கேக்குதா ஆ
கேக்குதா அதா அம்மா வீட்லலா வந்து மருதாணி செடி இருக்கூ ஆ கேக்குது
ஆ
கெல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணு சப்போஸ் நம்ம எங்கயாது வெளியில போய்ட்டோ ஊருக்கு போயிட்டோ அப்டினா அது காஞ்சு போய்ரு அதுதா காடனிங்ல ஒரு பெரிய டிராபேகு யாராவது இருந்து அத பாத்துக்கிட்டே இருக்கணு கால்லயு சாயங்காலமு அது தண்ணி ஊத்திட்டே இருக்கணு அது ஒரு ரெண் நாள் கண்டினியூஸா நம்ம ஊத்தலேனா
ஆமாமா வேஸ்டாய்ட் ஆ எங்க வீட்ல மருதாணி செடிலா இல்ல பக்கத்துலதா பறிச்சுப்போ எங் வீட்ல த வளக்கலா அப்டின்னு சொன்னாலு எங்க அம்மா ஏ எடத்த அடைச்சாப்ல
ஆனா அது ரொம்ப பம் ரொம்ப சீக்கரமாவே பொது பொது பொதுன் மேல வலு நல்லா இது பண்ணி வந்துரு அதா அப்பறோ கஷ்டோ மேபி அத தனியா ஒரு எடமா வெளில வச் சு பண்ணோனா வந்தா கூட ஒன்னு பிரச்சன இல்ல இதுவே நம்ம மத்த மாடில வஸ்டு பண்ணோனா கஷ்டோ
ஆ ஆமா மாடில சின்னமா இந்த சின்ன சின்னதா இந்த தக்காளி
ஆ ஆ அந்த மாதிரி ஏதா சின்ன சின்ன ஸ்டேடு ஒரு புதினாவா இருக்கட்டு ஒரு இதா இருக்கட்டு ஒரு கற்பூர வள்ளியா இருக்கட்டு சோ அந்த மாரி சின்ன சின்ன இதெல்லா
சின்னதா வைக்கலா வீடு பாக்க அழகாவு இருக்கொ அந்த இந்த மேல இது திட்டு மேலலா வ ச்சம்னா
ம் அது சொல்ல முடியாதுபா இப்போ காத்து அடிக்குது மழ பெய்யிது காத்துக்கு இது ஆகுதுன்னா டக்குனு அது கீழ விழுந்து அ துவு பெரிய இதா இருக்கூ அத வந்து ப்ராப்பரா ப்ராப்பரா வந்து அந்த இதெல்லா க்ளோஸ் பண்ணி அந்த நெட்டெல்லா போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க பாத்தியா அந்த மாதிரி வச்சா கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்கூ என்ன மா என்ன காத்து அடிச்சாலு என்ன மழ பேஞ்சாலு அது விழுகாம அது ஒடி வேஸ்ட் ஆகாம அது அப்டியே நல்லா இருக்கூ நல்லா வளரு இல்லன்னா கொஞ்சோ ரிஸ்குதா ஏனா எப்ப காத்தடிக்கிது எப்ப மழ பெய்துனே தெரியாது சோ அந்த டைம்லலா கொஞ்சோ பாத்து வச்சுக்கணு ஸோ அதுனால அத அத பத்தி பேசிட்டே இருந்தோனா பேசிட்டே போலா அந்த மாரி நெறையா இருக்கு அதெல்லாமே ஏன்னா ப்ராப்பரா கத்துக்கிட்டு வைக்கணு நெறைய செடி இருக்கு எல்லா கீர எல்லாமே போடுவாங்க சில பேரு கீரை எல்லா வீட்லே வச்சு அப்டியே பரிச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க கருவாப்புள்ள வைப்பாங்க
அதல்லா காட்டு செய்யதா நெறைய பேரு வச்சுக்கிறாங்க
ம்
நம்ம வீட்டு சைடுல்லா வந்து இந்த மாரி பக்கத்து பக்கத்துல வீடு உள்ளவங்களுக்கெல்லா இந்த பூச்செடி இந்த ஒண்ணு மட்டுந்தா
அதா இதுதான உனக்கு ரொம்ப பெருசா வளராது அந்த லிமிட்லேயே இருக்கு சோ அதனால வந்து இன்னு யாருக்கு டிஸ்டபன்ஸா இருக்காது மத்ததுல்லா வச்சீங்கன்னா வந்து டிஸ்டபன்ஸா இருக்கு அது இந்த வேப்பிலையா இருக்கட்டு வேற ஏதாது செடியா இருக்கட்டு வேற ஏதாது கொய்யாப்பழம் மரம் அதெல்லாமே வரும்போ பெருசா வந்துடுமா அடுத்தவங்களுக்கு டிஸ்டபன்ஸா இருக்குக்குன்றதுனாலேயே யாரும் வைக்க யோசிப்பாங்க யாரா எதா சொல்லிருவாங்களோ அப்டின்ற ஒரு பயோ இருக்கு
ஆமாங் தோழி
நம்ம நம்ம இதில்ல நம்ம எடத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு அது யாருக்கு தொந்தரவு இல்லாம இருந்துச்சுன்னா பிரச்சன இல்ல
ம் வளர்க்குறதே கஷ்டோ இதுல வேற பாதி வந்து இந்த ஆடு திங்குறது
ஆமா அது வேற அதா அதெல்லா சேஃப்டி பண்ணி வைக் வைக்கணு அதுதா முக்கியோ நம்ம எவ்ளோக் எவ்ளோ வந்து சேஃப் சேஃட்டியா வைக்கிறோமோ அவ்ளோக்கு அவ்ளோ வந்து அது பத்திரமாவு இருக்கு நல்லாவு வளரு எந்த இதுவு இல்லாம இல்லன்னா ஏதாது பூச்சி அடிக்கிறது வண்டு அரிக்கிறது அந்த மாரி ஆயிரு
என் செடி வளர வளர ஆடு கடிச்சிக்கிட்டே தா போகுதே தவிர வளர மாட்டிக்குது
வேற ஏதாவது இது மாரி ஏதாது போட வேண்டியதான
நெட்டு மாரி அதுதா போடலா போடணு தான் அந்த ஒரு குட்டி‌ஆண்டு நா வச்சு பரவால்ல ரொம்ப பெரிய ஆட எல்லாமே கட்டாம அவுத்து வுட்டுறாங்க ஊருக்குள்ள சைடு வந்து நம்ம அதெல்லா பண்ண கூடாதுல்ல
ஆமா ஆ ஆ ஆ
பெரிய பெரிய ஆடெல்லா அவுத்துட்றாங்க அது அது நாங்க ஆள் இல்லாத சமயத்துல பாத்து இதாங்கிட்டு போய்றது
ம் அதா அத கரெக்டா அத பராமரிச்சு அத கொண்டு வந்தோம்னா தோட்டோ அந்த பாக்க பார்க்கவு அழகா இருக்கு நமக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சேரி தோழி நம்மளுடைய நேரோ முடிஞ்சிருச்சு உங்களோட பேசுனதுல ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி
ம்